ஆ கேக்குது என உனக் கேக்குதா
ஆ கேக்குது டி கேக்குது கேக்குது ஆ சொல்லுடி எப்டி இருக்க
இப்பேன்ன நல்லா இருக்கே இன்னைக்கி ஒர்க்கெல்லா முடிஞ்சிருச்சா
அ இப்பதா
ம் அ மாமியாரு ம் மா ம்
ம்
செரி செரி உங்க மாமிய ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறே நீயே என்னாச்சு சரி ஆயிச்சா என்ன சொன்னாங்க செக்
ஆ போயிட்டு வந்தாச்சு டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு சும்மாதா பாத்தாங்க அ நடக்க வச்சு பாத்தாங்க கால்லா தூக்க தூக்க வச்சு பாத்தாங்க பாத்துட்டு இன்னு ஸ்டிச்சிங் பிரிக்கல
சின் பிடிக்கல ஓ எவ்ளோ நாளல ஆகுண்டிருக்காங்க ஸ்டிச்சிங் பிரிக்க
தெரியல ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார் அவரு அந்த அண்ணி ஜி ஹெச் னால
ம் ஓ ஓ சே இப்ப ஜி ஹெச் லதா காட்டுறீங்களா
ஆமா ஜி ஹச் ல உள்ள டாக்டர் ரெஃபர் பண்ணிதானே அங்க போனோ அந்த ஹாஸ்பிடல் பிரவேட் ஹஸ்பிடலுக்கு அவரே இங்க இருக்கிறதுனால
ஓ செரி செரி ம்
ஆ லேட் ஆயி ற்று இருக்குது இப்ப இவங்க அத் எங்க எங்க அத்தைக்கு முன்னாடி எங்க அத்தைக்கு சனிக்கெழம நடந்துச்சு னா செவ்வாக்கிழமா ஒருத்தருக்கு நடந்துச்சு இங்க ஜி ஹெச் இவர் ரெஃபர் மூலியமா தா போனது ரெண்டு காலு நடந்துச்சு ஆப்ரேஷன்னு அவருக்கே உன்னு பிரிக்கலையா இன்னைக்கு வந்தாரு
ம் ஓ அவங்க நடந்து வராங்க ஆனா எதுவுமே இல்லாம நடந் து வராங்களா இல்ல எதாவது பிடிச்சட்டு தா வர்றாங்க நீங்களு ரெண்டுக்காலு ஒரே டைம்ல பண்ணிட்டா ஆறு மாசத்தோடு முடிஞ்சு போயிரு
இல்ல டி எனக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு டி இப்பவே எங்கண்ணெல்லா வந்து பாக்கவே மாட்டேங்கிறாங்க பண்ண முடியுனு சொல்லு
இல்ல ஏன்னா ஏ இப்டி சொல்றேன்னா தி திருப்பி இந்த ஆறு மாசோ ப்ராசஸ் உனக்கு திருப்பி நடக்கு திருப்பி ஆப்ரேஷன்
நடக்கு இல்ல அது நாங்க இப்ப யோசிச்சு ட்ருக்கோ அந்த கால் இப்ப ஃபிசியோ வராங்கல்ல ஃபிசியோ வந்ட்டு அந்த இன்னொரு கால் யோசிச்சு பண்ணிக்கோங்க நீங்க இந்த எக்ஸசைஸே பண்ணீங்கனாலே அந்த கால் கொஞ்ச இதாயிடு திருப்பி எதுக்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இந்த வயசுல அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அதனால கொஞ்ச யோசனையாதா இருக்கு எங்களுக்கு பண்ணுனாலுதா பண்ணுவோன்னு நெனைக்கிறே
உங்க அத்தை என்ன சொல்கிறாங்க ஃபிசியோ சொல்றதுக்கு ஒ
ஓகே தா ஓகேந்தா சொல்றாங்க இல்ல வேண்டானு தா சொல்றாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அ அது வந்துட்டு பெயின் இல்லாம இருக்கு அந்த காலு
ம் ம் அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஒரு கால் பெயின்ணுன்னா ஒரு கால் பண்ணிக்கலா நெறைய பேர் அப்டிதா பண்றாங்க எங்க அத்தைக்கு பண்ணும்போது அப்படிதா சொன்னாங்க நெறையா பேர் ஒரு கால் மட்டு பண்ணிட்டு போனவங்களு இருக்கிறாங்க பெயின் ஒரு காலல தா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ம்
கால தா ரொம்ப எடது காலல தா பண்ணிருக்காங்க அதுதா ரொம்ப பெயினா இருந்தது அப்டின்னு சொல்லிட்டு அத பண்ணியாச்சு ஆமா ஆ
அப்போ நீங்க வந்து இந்த ஃபிஸியோ சொல்ற மாரி ஒரு கால் கூட அப்றோ பாத்துட்டு பண்ணிக்கலா பட் ஆனா ஒரு ஒரு ஏஜுக்கு மேலவு பண்ணவு மாட்டாங்க இன்னொரு இன்னு கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்க திருப்பி அந்த கால் வலிக்குதுன்னாங்கன்னா அ பண்ண மாட்டாங்க ஒரு ஏஜுக்கு மேல பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு் அ அது அதுவு பண்ண மாட்டாங்க எங்கக்
டி இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி பாத்ரூம் கூட்டிட்டு போடுறது வை க்கிறது என்னால முடியலடி
முடியல அ கஷ்டோந்தா பாவோ நா எங்க அத்தைய பாகும்போது நீங்கள்லா எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க கொஞ்ச ஒர்க்கு விஷயத்தில அதனால நா பாத் த்த இப்போ நீ ஒரு ஆளா பாக்குறங்கிறது கொஞ்சோ செரமோ
ஆமா அத் ம் அது என்னன்னு தெர்ல எனக்கு எனக்கு என்னவோ ஒரு மாரியாவே இருக் குடி சுத்தமா முடியல என்னால
சரியா போயிடு இன்னொரு ஒரு பத்து நாள் ஆச்சு ன்னா அந்த ஸ்டிக்கே ஸ்டிக்கு எடுத்துட் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்ளா
ஆ அத எத்துட்டு நடக்க ஆரம்பச்சுட்டாங்க அது ரெண்டு நாள் தாண்டி யூஸ் பண்ணாங்க அப்புறோ நடக் ஆரம்பிச்சிட்டாங்க
அ அப்புறோ ஒன்னு பிரச்சன இல்ல அ இது அ ஆனா அவங்களா பாத்ரூம்ல எல்லா போய் ஒக்காந்திடலா ஹெல்ப் இல்லாம அப் அப்புறோ அவங்க உன்னைய கூப்பிடறாங்கன்னு தெரியல
ப யூரின் போம்போது போய் உக்காந்துக்கறாங்க டாய்லெட் போம்போது உக்காந்துக்கறாங்க அவுங்க ம்ச் அவங்க கொஞ்சோ வாஷ் பண்ணும்போது மட்டு நம்பள கூப்புடுறாங்க அது எனக்கு அது என்னவோ எனக்கு என்னவோ மாரி இருக்குடி
ம் அது அப்படி தாண்டி கஷ்டமா தாண்டி இருக்கு
ஆமா வேற வழி இல்ல ஆமா வேற யாரு தா பாப்பா நம்மளு அம்மா மாரி எ நெனச்சுட்டோ பாக்கதானே வேணு வேற வழி இல்ல
ஆமா அப்புறோ என்ன பண்ணறது ஏன்னா நமக்கு பின்னாடி வயசானா நமக்கு நல்லது கெட்டது நாளைக்கு நமக்கு இருக் குல்ல நம்ம அதையு யோசிக்கணு
ஆமா அதெல்லா யோசிச்சுதா செரி பாப்போன்ட்டு பாத்துட்ருக்
செம் செரி செரி பாப்பாங்களா ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்ளா
ஆ வந்திருச்சுடி
ம் இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணீங்க
இன்னைக்கு காலைல என்னப்
காலைல என்ன பண்ணே சோள தோச ஊத்தினே ம் சாம்பார் வச்சே சிறு பருப்பு போட்டு சாம்பார் சோள தோசைக்கு சாம்பாரா நல்லாயிருக்குமா ஏன்னா அது கொஞ்சோ ம மைல்டாருக்கு கொஞ்சோ காரமா வச்சாதான சட்னி நல்லாருக்கு
அப்படிதா இருக்கு ஆனா கார சட்னி வெறு ட்ரையா சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்ல நல்லா ஊத் த்தி சாப்பிடணும்னு நெனைப்பாங்க சோள தோசைக்கு அதனால சாம்பார் வச்சு பொடி இருக்கு இட்லி பொடி வச்சுக்கிட்டாங்க வச்சா சாப்ட்டுக்குவாங்க
வாங்ளா அதுதா நா எஸ் சோ ச்சோ சோளம்லா கொஞ்ச சப்புன்னு இருக்க மாரி இருக்குல அதுக் ட்லா கொஞ்சோ கார சட்னி அந்த மாரி வச்சாதா ம் ச்சா நல்லாருக்கு
ஆனா இப்பை அது ஊத்தி சாப்பணுன்றதுனால அப்டி வச்சாச்சு
சேரி சேரி ம் இப்ப மத்
எங்க அத்தையோட அக்கா பொண்ணுங்க இங்க பக்கத்துலதா இருக்காங்களா அவ்ங்க வரேன்னு சொன்னாங்களா
ஆப்ரேஷன் பண்ணத பாக்குறக்கா வரன்னாங்களா இல்ல சும்மா நார்மலா வ ம்
ஆப்ரேஷன் பண்றத பாக்குறதுக்
சேரி சேரி ம்
பத்திரி போயிட்டு வந்துட்டு உருண்ட கொழம்பு வச்சு சாப்பாடு திருப்பி சாப்பாடு வச்சு கோவக்கா பொரியல் பண்ணி வெண்டைக்கா பொரியல் பண்ணி அப்பளம் பொரிச்சு வச்சே
அப்ப அதுவே ஆயடுன்டி இந்த வேல செய்யறதுக்கே அதுவு நம்ம ஒரு ஆளா செய்யணு
ம் ஆமா டயர்டாயிருச்சு எனக்கு நேத்தல்லா காலூ வலி இடுப்பு வலிடி சொல்ல முடியாத வலி எனக்கு இதுல எம் பிள்ள என்ன சொல்லுது சின்னது நீங்க வர வர தேங்கா சட்னி வச்சீங்கன்னா பொட்டுக்கல்ல நெறையா போட்டறீங்க எனக்கு புடிக்கவே மாட்டேங்குது வெறுத்து போயிருச்சு அப்டின்னு சொன்னுச்சு புடிச் திட்டு திட்டுன்னு திட்
சொல்றாங்களா
புடிச்சு திட்டு திட்டுன் திட்டி வுட்டே நானு ஒ வயசுக்கு சின்னது ஓ வய இல்லடி இப்ப ஒரு அடி க்கெடி இப்ப கொஞ்சொ தேங்கா சட்னியா வச்சுட்டோ ஆஸ்பத்திரிக்கு அத்தைக்கு போகனுனே நாங்க வந்து து வெளில சாப்டறதுனால தேங்கா சட்னியா சாப்டாச்சு அதனால அதுக்கு வெறுத்து போச்சு
ம் ம்
அத சொல்லவு எனக்கு சரி கடுப்பாயிடுச்சு இந்த வலியில போடி இவ்வளே புடிச்சு திட் டு திட்டுன் திட்டி வுட்
ஐயயோ பாவண்டி அதுக்கு தேங்கா சட்னி புடிக்கல போல்ருக்கு தேங்கா சட் னியே போடுறீங்கன்னு அது ஃபீலிங்ஸ்ல சொல்லிருக்கு
அ ஆ அதுக்கு நா என்னடி பண்ண முடியு
அதுக்கு என்ன பண்றது சின்ன பிள்ளைங்க தானா வாய் ஓரளவுக்குதா கன்ட்ரோல் பண்ண முடியு பம் நம்ம அட்ஜஸ் பண்ற மாரி அதுங்க அட்ஜஸ்
ஆமா அத வேணா சொல்லு அதெல்லா அட்ஜஸ் பண்ணிக்காதுக்க
நேத்தெல்லா எனக் சரியான வேல எங்க சின்ன மாமியார் வந்திருந்தாங்கன் சொன்னன்ல
ஆ ஆமா அ
க்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாயந்தரோ பீச்சுக்கு கூட்டிக்ட்டு போனனு அது எ மாமியார் மட்டு இல்ல எ நாத்தனார் வந்திருந்தாங்க
உங்க நாத்தனானா உங்க இந்த நாத்தனா உங்க அப் உங்க வீட்டுக்காரோட அ அ
தங்கச்சி அவங்க பக்கத்துலதானே இருக்காங்க நாலு தெ நாலு தெரு தள்ளிதா இருக்காங்க அவங்க காலைல கொண் வந்து நைட்டும் காலைலயு அவங்க வீட்ல சாப்ட்டாங்க மதியான எங்க வீட்டுக்கு வந்தாங்க சாப்படுறக்கு வந்த இவங்களு வந்து உக்காந்துட்டாங்க எ நாத்தனாரு கு கு வந்து உக் ம் நா பாட்டுக்கு இவங்க க எனக்கு மார்க்கெட் போறே அதனாலதா வந்தே நா போயிடுவேன் சொல்லிட்டாங்க நா என்ன பண்ணிட்டே சரி இங்களுக்கு மட்டும் தானே சொல்லிட்டு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டுந்து சமைக்க ஆரம்பிச் அரிசி கொஞ்சமா போட்டுட்டு எங்க மாமியார் மாமியார் பொண்ணு பையன் அவுங்க மூணு பேரு தா வந்து ருந்தாங்களா செரி அரை கிலோ சிக்கன் போதும் எங்க வீட்டுக்காரு சாப்ட மாட்டரு சுபா எ பைய சாப்ட மாட்டா நா மட்டு தானே அப்டின் சொல்லிட்டு விட்டுட்டே அப்புறம் பாத்தா கொஞ்ச நேரோ கழிச்சு எங்க அத்தை ஃபோன் பண்ணி நீ சாப்ட கூப்ல்லையா வீடு வரைக்கும் வந் து மார்க்கெட் போறன் சொல்றல்ல நா சேத்து வெக்கிறே நீ வந்து சாப்டுங்க அண்ணின் கூப்ட்லயா அப்டின்ட்டு கேட்டு போன் பண்ணாங்க அய்யயோ ஐய்யயோ என்னடா நமக் கேட்கே வில்லையே நமக்கு ஏ அவ் வீ தூரத்துல இருந்தாலு பரவால்லடி ரெண்டு தெரு ரெண்டு தெரு தள்ளி தா இருக்கு அதோடே காலையிலயே செஞ்சிருப்பாங்க பதினொன்ற மணிக்கு வந்தாங்க செரி நம்ம என்னத்த பதினொன்ற மணிக்கு கேட்டோனா எனக்கு அந்த கேட்கணுங்கற அந்தப் யோசனையே தோணல அப்பறோ திருப்பி ஹ செரிங்கத்தா நா இப்போ கேட்கறேன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்களு அந்த ஐடியால தா வந்துருப்பாங்க போல்ருக்கு நானு இனிமேல் தா போய் சாதோ வெக்கணு நானு இனிமேல் தா போய் சாதோ வெக்கணு அஹ் கொஞ்சமா சாதோ வெய்ங்க அப்டின்னாங்க செரி அப்ப நா என்ன பண்றது திருப்பி போய் கடைக்கு போய் சிக்கனா வாங்கிட்டு வர முடியு இருக்குற இத வெச்சு அத வெச்சு இருக்குற கொழம்பு வெச்சு முட்ட வாங்கிட்டு வந்து அவிச்சு எல்லா பண்ணிட்டு கூப் போற்ற சாப்பட்ருக்கு நா வீட்டுக்கு போற பையன வர சொல்ற டிஃபன் பாக்ஸ்ல குடுத்துவுட்ருங்க எனக்கு ஒரு மாரி உடம்பு செரில
அடப்பாவிகளா
அப்பறோ அவ நாத்தனார் பையன் வந்து சா சாப்டுட்டு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போனா
உம் அப்புடியா சை
இத விட ஒன்னொரு கூத்து நடந்துச்சு நீ சொன்னின்னா வச்சுக்க நீளா டென்சன் ஆயிருவ வந்த சொந்தக்காரங்க அவங்கள தா பீச்சு கூட்டிட் போ சொல்லிருக்கா
செரி உஹ்
கூட்டிட்டு போற கூட்டிட்டு போலனு சொல்ணு
ஐய்யையோ அஹ் ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லு
என்னைய மாட்டி விட்டுட்டாங்க ர ரம்யா கூட்டிட் போகுனு அவங்க என்ன சொல்லிட்டாங்க உடம்பு சரியில அவங்க பொண்ணு பத்தாவது படிக்கிது அது வந்து எனக்கு வேல இருக்குன்டாங்க
செரி ஆஹ்
ஒரு நிம்ஷோ இரு கூப்பற ஒரு ஒரு சின்ன வேல இருக்கு முடிச்சிட்டு கூப்பற
ஆஹ் செரி ஓகே ஓகே ஆஹ்